நீ
ம் சொல்லுங்க தோ
ம் பேசலாமா தோழி வணக்கம் தோழி நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ செரி தோழி ஆ செரி தோழி சமையல் பத்தி இப்போ பேசலா தோழி உங்களுக்கு என்ன விதமான வெரைட்டி சமையல் தெரியு தோழி எனக்கு கொஞ்சோ சொல்லி தருவீங்களா
அப்டிங்களா நீங்க எதுல வெஜ்ஜல கேக்குறீங்களா நான்வெஜ்ஜா
வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ரெண்டுமே தோழி
ஆ இன்னிமேலா
அ எல்லாமே செய்யவேன் அதனால தான் கேக்குரே ஆ நீங்க ஃபஸ்ட்டு வெஜில்ல சொல்லுங்க தோழி அடுத்தத்து நான் தெரிஞ்சுறேன் அதுக்கப்புறே நான்வெஜ்ஜில் சொல்ங்க தோழி
ம் செரி வெஜ்ஜ்ல சொல்ற வெஜ்ஜ்ல உங்களுக்கு எப்டி பொரியல் மாதிரி சொல்லனுங்களா
ஆ சொல்லுங்க தோழி
இல்ல வெரைட்டி ரைஸ்
இல்ல வேற வெரைட்டி ரைஸ் சொல்லுங்க தோழி
சரி டியா
சொல்லுங்க தோழி
அதா சொல்றே சொல்றே எந்த இடத்துல
தோழி பேசுறது கேக்குதா
ஆஹ் எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குலயா
ஆஹ் கேக்குது இப்ப சொல்லுங்க தோழி
பலவ காயில பிரியாணி பண்ணியிருக்கீங்ளா
பலாக்காயா பல காய்லயா ஆஹ் ஆஹ்
அதுல
ஆ பழ பழத்துல பிரியாணியா
பலக்காயு பழ பழத்துக்கு முன்ன காய் வருதுல்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ் இல்லையே நா கேள்விப்பட்டதே இல்லயே தோழி அது மாரி அப்டியா தோழி ஆஹ் ஆஹ் அது வந்து இப்போலா காய் வந்து கிடைக்கு கடைகள்ல சரித்தோழி அ சின்னதா கிடைக்கு அத வந்து நம்ம கட் பண்ணணு ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு
உள்ள கடைரது மட்டு எடுத்து நம்போ இது பீஸ் எப்டி வ போடுவோ சின்ன சின்னசா
உம்
கறி பீஸ் எப்டி போடுவோ சிக்கன் பீஸ்ல்லா சிக்ஸ்டிஃபைக்கு
ஆஹ் ம் சரி தோழி
இது மஞ்சலு உப்புல்லா போட்டு நல்லா கழுவி ஏனா அதுல பால் வரு நெறைய
அப்டியா தோழி
ஆமா அப்புறோ வந்து ஆ அதுல கழு
ஆ அதுலதா கழுவி ஊத்தனு
இது நஹி வேறு
ம்
ம் ஒரு வேல விசில் விட்டோனே பண்ணுங்க இது ஒரு விசில் விட்டோன்னே ஆ எடுத்து வச்சணு அது அதுக்கப்புறோ நம்ம பிரியாணி ப்ராசஸ் எப்டி
ப்ராசஸ் எப்டி
அந்த மாரி போட்டு ஆ வெங்காயோ தக்காளி பர்ஸ்ட்டு பஸ்ட்டு அந்த ஸ்பைசியஸ் எல்லா போடுவோம்ல ஆ என்னது ஆ பெரிய இது பேர் என்ன பட்ட லவங் ங்கோ ஆ கிராம்பு அந்த எல அப்புறே ஏலக்கா அதெல்லா போடுவோம் நாங்க அதெல்லா போட்டு அப்புறோ வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
பேஸ்ட்டு எல்லா போட்டுட்டு நல்லா வதங்கி இது போடணு
இந்த வே வா வச்சுரோல ஒரே ஒரு விசிலு தா உடணு ஆனா ரொம்ப வுட கூடாது ஒரு விசில் விட்டு வடிக் கட்டிக்கணு அப்புறோ அத எடுத்து இதுல போட்ருணு கறி மாரி அப்புறோ நம்போ நல்லா இதுல போட்
ல போட்டு நம்ம வ மசாலாலா போட்டு ம்
அது நல்லா தண்ணி கொதிச்சு உன்னே நம்போ அரிசி எடுத்து போட்டுட்டு தம் போட்டுனு அவ்ளதா பல்லக்காய் பிரியாணி ரெடி அது எப்டி தெரியுமா இருக்கு நான்வெஜ்
நான்வெஜ்லயே இருக்கு அப்படியே தோழி நான்வெஜ் மாரியே இருக்கு ம் ம் ம் ம் மட்டன் எப்டி இருக்கோ அதே போல இருக்கு அப்டியா தோழி நா செஞ்சு பாக்குறே தோழி அது உள்ளளா இந்த மட்டன் பீஸ் எப்டி சேள சேளயா இருக்குது ஆமா ஆமா அப்டியே ல்லா ஆமா அந்த மாரி இருக்கு சேரியாங்க ஆ சேரி தோழி நா செஞ்சு பாக்குறே தோழி தோழி உங்ககிட்ட பேசினா நெறைய சமையல் குறிப்பு தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருக்குது தோழி உங்களுக்கு என்ன வேணுனு சொல்லுங்க நா சொல்ற ஆ சேரி தோழி நீங்க ஆ நான்வெஜ் பிரியாணி எப்டி செய்வீங்க தோழி மட்டன் பிரியாணி எப்டி செய்வீங்க
மட்டன் பிரியாணியு அதே ப்ராச தா மட்டன வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஒரு இதுல வேக வச்சிரனு தனியா அ ஒரு விசில் ஆறு விசில் உடனு ஆ ஏனா அது வந்து இதுல போட்டா ரொம்ப சீக்கிரோ வேகுறது இல்ல அடுப்புல போட்டா ம் அதுனால ஒரு மூணு இல்ல நாலு விசில் உடலா சேரி தோழி
அதுலயே போய் மிளகாத்தூளு மஞ்சள்த்தூளு உப்பு எல்லா போட்டு கொஞ்சோ வேக விட்டுடனு
செரி தோழி
அதுக்கப்றோ இப்ப நா சொன்னேன்ல ப்ராசஸ்சு
ஆ
அதுவே போல தா எண்ண விட்டு நெய் வுட்டு எண்ணெ நெய் ரெண்டு உடணு நாங்க ரெண்டுமே வுடுவோ எண்ணையு நெய் ரெண்டுமே ஃபஸ்ட் வுட்டுருவோ
ஆ
அதுக்கப்பறோ அந்த ஸ்பைசியஸ் சொன்னால அதெல்லா போட்றணு
சேரி தோழி கடையில செய்றது மட்டு ஒரு புதுவிதமான வாசோ இருக்கு புதுவிதமான டேஸ்ட் இருக்கு அது எப்டி தோழி அது அதுல் என்ன கலக்கறாங்க தோழி தோழி
நல்ல பிளாக்கா ஆ ப்ரெளனிஷா
அத இந்த ப்ரெளனிஷா வதங்கனு
என்ன என்ன கேட்டீங்க நீங்க கேட்டது கேக்கல அதா அதா அந்த ப்ரெளனிஷ் ஆகிரதியு வெங்காயத்த வதக்கணு
செரி தோழி
நல்லா வதங்கணு தக்காளியே கூட‌ தெரியக் கூடாது
தக்காளிய இப்ப தெரியக்கூடாது செரி தோழி அதுக்கப்புறோ எ
இல்ல என்ன அது பேரு ஆ ம் புதினா
ஆ ம்
புதினா இல போட்டனு இஞ்சு பூண்டு போஸ்ட் போடணு
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்ல அப்டியே புதினாவையு போட்ரனு சேரி தோழி இஞ்சி புதினா எல்லா ஒரு கைப்பிடி போட்டுட்டு தயிர் ஊத்தணு
அயோ
ஆ சேரி தோழி சொல்லுங்க தோழி
விட்டுவிட்டு கேக் ஆ கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது பேசுங்க பிரியா என்ன கேக்குது கீளியராவே கேக்குது சொல்லுங்க
கேட்க்ணுமா
ஆமா நீங்க பேசுறது எனக் கேக்குது சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி
செரி நா சொல்ற அப்டியே ப்ராசஸ் அதுக்கப்றோ அந்த கறி எல்லா போட்டு நல்லா வதங்கிர்ணு
எல்லா போட்டு நல்லா வதங்கிர்ணு வதங்கிட்ட பின்னாடிக்கி
கேக்குதுங்ளா உங்ளுக்கு
ஆ சொல்லுங்க தோழி நீங்க பேசிட்டே இருங்க எனக்கு நல்லாவே கேக்குது கிளியரா கேக்குது நீங்க பேசுறது நீங்க பேசிக்கிட்டே இருங்க
ஆ போட்டு அளவு தண்ணி போட்டு தம் போட்டு வச்சிணு
அளவு தண்ணி ஊத்தி வச்சிர்ணு இவ்ளோதா அந்த ப்ராசஸ் மட்டன் பிரியாணி ஆமா தோழி நம்ம நா கூட நீங்க சொல்ற மாதிரி தா செய்வே தோழி ஆனா கடைகள்ல கெடைக்கிற பிரியாணி வந்து புது விதமான ஒரு வாசோ அளிக்குது அந்த டேஸ்டு கூட ஒரு வித்தியாசமா இருக்கு அது எதனால தோழி அது எப்டி தோழி அது அதுல என்ன கலக்கறாங்க தோழி
அலோ
சொல்லுங்க தோழி‌ நீங்க பேசுறது வந்து எனக்கு நல்லாவே கேக்குது நீங்க தொடர்ந்து
உங்ளுக்கு வேற எதுனா சொல்ணுங்ளா கேக்குங்ளா இல்லைங்ளா உங்க
கேக்குது தோழி நீங்க பேசுறது எனக்கு தெளிவாவே கேக்குது த்தியா தோழி இப்ப ஆ ஆ தோழி இப்ப கடைகள்ல வாங்குற பிரியாணி தோ தோழி நா பேசுறது கேக்குதா தோழி நா பேசுறது கேக்குதா தோழி தோழி தோழி நா பேசுறது கேக்குதுங்ளா தோழி நா பேசுறது கேக்குதா அ தோழி இப்ப பார்த்தீங்கன்னா சிக்கனு பிரியாணி நா எப்டி செய்வே அப்டின்னா அ சிக்கன வந்து நல்லா கழுவிட்டு அதுல பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளு உப்பு இதெல்லா போட்டு நல்லாவே கொஞ்ச நேரோ ஊற வச்சிருவே தோழி அரிசி கழுவுன தண்ணிய வந்து இந்த சிக்கன்ல ஊற வச்சிட்டோ வச்சுக்கிங்கள அதுல பாத்தீனா அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாம இருக்கு தோழி அதனால பாத்தீங்கன்னா நா சிக்கன வாங்கிட்டு வந்ததுக்கப்புறோ உடனே கழுவிட்டு கேக்குது தோழி சிக்கன நல்லா உடனே கழுவிட்டு அதுல அரிசி கழுவுன தண்ணி மஞ்சத்தூள் உப்பு இதெல்லா போட்டு நல்லா ஊற வச்சிருவ தோழி அப்போ தா அந்த கவிச்சி ஸ்மெல் வந்து நம்ளுக்கு இருக்காதுங்கறதுனால நா மொதல்ல அதுதா பண்ணுவே தோழி சிக்கன் வந்த உடனே கழுவிடுவே அதுக்கப்றோ பார்த்தீங்கன்னா நம்ம கறி மசாலா தூளு கறி ம மசாலா அந்த பிரியாணி மசாலல்லா சொல்றாங்கல்ல ப பட்ட கிராம்பு லவங்கோ இதெல்லா போட்டுட்டு அதுக்கப்புறோ வெங்காய போடுவோ தோழி வெங்காயம் போட்டு அது கொஞ்ச நல்லா பிரௌனிஷா வதங்குற வரைக்குமே நெய் கொஞ்ச அதிகமாக ஊத்துவ தோழி நெய்யி கோல்டுவின்னர்லா யூஸ் பணணுவே அதுல கொஞ்சோ அதிகமா நல்ல வெங்காயத்த வதக்கிட்டு அதுக்கப்றோ தக்காளி போட்டு அதையு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட போட் டு அதுலியு நல்லா மன வர வரைக்கு அதே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கழுவி வச்சிக்கிற சிக் கன அதுல போட்டுட்டு சிக்கன நல்லா கிண்டிட்டே இருப்ப சிக்கன அதுலே வேகுற வரைக்கிமே நல்லா கிண்டுவ தண்ணி விட்டு வரு தோழி அந்த தண்ணி அந்த தண்ணி வத்துற வரைக்குமே நா கிண்டுவ தோழி
உம் நாங்களு அப்பிடிதா
ம் அதுல பாத்தீங்கன்னா அ கல் உப்பு போடுவே தயிர் சேப்பே தயிர் சேந்தா கொஞ்ச சீக்கிரமாவே வதங்கிடு கொஞ்ச டேஸ்ட்டூ கெடைக்கு தோழி அதனால வந்து ஆ கல் உப்பு ம் நா தயிரு சேப்பேந்தோழி தயிர் சேத்துட்டு நா அப்றோ வந்து மசாலா ம் ம்ம காரத்துக்காக மொளகா தூள் தனி மிளகாய் தூள் போடுவ தோழி சில பேர் சிக்கன் மசாலால்லா போடு வாங்க நா அது போடம சிக்கன் மசாலா போடுவாங்க பிரியாணி மசாலா போடுவாங்க அதல்லா நா பிரியாணிக்கி சேக்கவே மாட்டந்தோழி நா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்குற பிரியாணி மசாலாவதா நா இதுல சேப்பந் தோழி அத நா இப்ப சேக்க மாட்டே அந்த அதுல வந் து அந் தனிமிளகாத்தூள் மட்டுந்தா அந்த சிக்கன்ல போட்டு கிண்டிட்டே இருப்பே தண்ணி வத்துனதுக்கப்றோ அரிசிக்கி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அதுல ஊத்தீட்டு அதுக்கப்றமாம்ம தண்ணி கொதிச் சி வந்ததுக்கப்றோ இந்த அரிசி எடுத்து போட்டுட்டு ஆம் அரிசி முக்காப்பதோ வெந்து வந்ததுக்கப்றமாதா நா வந்து லெமன் போடுவ தமி அ லெமன் ஒரு அ அர லெமன் வந்து பிழிஞ்சி அதுல விடுவ தோழி
உம் அதே ப்ராசஸ்தா செய்யணு அத மார்தா
அ அப்டியா நம்ம அப்டிதா செய்யிறோ ஆனா கடைகள்ல கிடைக்கிறது பாத்தீங்கன்னா வே ற மாதிரியான சுவையோட இருக்கு தோழி அது எப்டி தோழி அது
இல்ல இல்ல நம்ம செய்றத விட கடை இங்க எங்க ஊர்ல வந்து நம்ம செய்றதுதா நல்லாருக்கு கடையில வந்து எங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல
தோழி மீண்டும் ஒரு அழைப்புல பேசலா தோழி ஆ நன்றி தோழி தொடரலாம்
ஆ தொடரலாம் ம்